ஹலோ கேக்குதா
ம் கேக்குது என்னாச்சி
தெரியல எஸ் நடுவுலே கால் கட்ஆயிடுச்சு
ம் ஏதோன் ஒண்ட பேசிட்டுந்தே என்ன பேசனே மறந்துட்டே ஒனக்கு ஞாபக இருக்கா
ம்
என்னக்கேத்துந்த
மேம் கொஸ்டின் கேட்டாங்க நீ எப்டியோ சொல்லிட்டேனே அதுக்கு மேல எனக்கு எதுவுமே கேக்கல
அப்டியா
ம் கட் ஆகல கால் இருந்துச்சு ஆ நீ பேசுன எதுமே கேக்கல அப்ரோ கொஞ்ச நேத்துல கட் ஆயிட்ச்சு
அப்படியா சேர் சேர் ஏதோ கேட்ட என்ன கேட்டதுன்னு தெர்லையே
ம் ஆ ஏதோ ஸ்நாக்ஸ்சாச்சு சாப்டியான்னு கேட்ட
இல்ல
ஏ ஒணக்கலா பசிக்கவே பசிக்காது போல ம் லைட்டா தெரியுது
ம்
ம் அப்ரோ
நீீ சாப்டயா
ம் ஸ்நாக்ஸ் சாப்ட
லஞ்ச்சு
லஞ்சு சாப்பல
ஏ
ஆ அ டி எஸ் பி நா டி எஸ் சி ல இரு து எக்ஸாம்னு சொல்லிருந்தாங்க அதனால சேர்னு வெயிட் பண்ணா பாத்தா சாப்பட நேரமே முடிஞ்சுடுச்சு அதனால சாப்ட்ல்ல
இப்ப காலேஜ் முடுஞ்சிடுசில இப்போ
ம் காலேஜ் முடிச்சுடு ஸ்நாக்ஸ் சாப்ட்டு வீட்டுக்கு வந்தே ஒரு ஆறு மணிக்கு
லஞ்ச் சாப்ட்ருக்கலால
ஆ இனிமேத போய் சாப்புட்ணு நாலு மணி ஆயிடுசு ஆறு மணிக்கு போயிட்டு காளான் சாப்ட்டு ஒரு ஏழு மணிக்கு போயிட்டு மருபடியு சாப்படலான்ட்டு யோசிச்சுட்டு இருக்கே என்ன பண்ணுன்னு தெர்ல
ம்
ம் மந்தி நைட்டு சாப்டுலாமா வேணாமனு யோசிட்டு இருக்கே என்ன பண்ணட்டு
எனக்கு சாப்புணு போலஇருக்கு
ம்
நா வண்டில வரணும் போலக்கா
ஆ அப்படிதா தோணுது
எப்ப சாப்பட்ற
ம் பாப்போ நண்பர்கள் இல்லாம எப்டி சாப்டறாது நா அவுங்கள்ட்ட கேட்டு பாக்குறே அப்புறோ விட்டு போய்ட்டு சாப்டன் சொல்லிட கூடாதுல ம் கரெக்ட்டுதானே
புரியில
அவுங்க வர்லனா தனியா போய் சாப்பிப்லா அது வேற மேட்டரு அவுங்க வரலன்ன் சொன்னா தனியா போய் சாப்பில்லா கேக்காம போய் சாப்ட்டா கூடிய ஒரே ரூம்ல இருக்கு அப்டீனு யோசிக்க மாட்டாங்க
ம் ம்
ம்
ஓகே ஓகே
ம் அப்றோ
நீங்கதா சொல்னு நானேதா பேசிட்ருக்கே
பேசுங்க
பேசுங்க அப்ப நீங்க பேச மாட்டீங்களாங்க
ம்
எந்த காலேஜ் ம் பிபிஜி சேரிங்க
நா எந்த காலேஜின் தெரியுமாங்க
சொல்லுங்க
சொல்லுங்க என்ன சொல்லுங்க
எந்த காலேஜு
எந்தக் கலேஜா ஸ்ரீ கிஷ்ணா தெரிமா கேள்வி பட்ருக்கீங்ளா தெரியாதா எவ்ளோ ஃபேமஸான காலேஜு என்ன பத்தி தெரியாது எங்க காலேஜ பத்தி தெரியாதுங்றீங்க
தெரிலயே
தெரிலியா செகெண்ட் யேர் தான நீங்க
ஆமா
ஆமா ஆ
ஆமா
அப்பப்ப எங்க காலேஜ்ல காம்படீஷன்லா நடக்கு வந்தா நல்லா இருக்கு
பாக்கலா ம் செரி செரிங்க
நீங்க ஏ காலேஜ்க் வாங்க
ஆ ஒருத்தவ்ங்க கூப்ட்டாங்க ஒரு ஹாக்கதான் எதோ நடக்குதுன் சொல்லி டேட் எப்பந் தெர்ல பாத்தே மறந்துட்டே ஆனா அப்ப வந்து உங்களுக்கு செம்மஸ்டர் லீவ்ல இருக்கும் போது எதோ ஒரு காம்பிடிஷன் வெச்சிருக்காங்க போல
அப்படியா
ம்
ஒ என்து
என்னது
எந்த மன்த்து
இந்த மந்த்து தா
இந்த மன்தா
ம்
ஓ ஓகே
அ இந்த கால்ஜ் போயிட்டு வந்தாலே ஒரே தல வலியா இருக்கு ஏனே தெர்ல
புரிய்லா
ஒரே தல வலியா இருக்கு
ஏ
தெரில தெனைக்கு புதுசு புதுசா கத்துக்கறதுனாலயா இருக்கலாமா இல்ல சும்மா போயிட்டு அவுங்க கத்தறத கேட்டு வரனாலயா போயிட்டு வந்தாலே தல வலிக்குது இது தா இல்லாம தல உச்சந் தலைய்ல செம்மையா சுல்லுனு வெயிலடிக்குதா
ம்
ம் ஹும் முடியல
அப்ற ஏ வெய்ட்ல சுத்துறீங்க
காலேஜிக்கு அப்ற எப்டி போக
கொட வெச்சிட்டு போங்
கொட வெச்சிட்டு போனுமா சேரிங்க
ம்
ம் கொட மட்டு போதுமா இல்ல சன்ஸ்கிரீனு மாய்சுரைசரு சே அப்றோ சிரப் அந்த மாரி என்னென்னமோ சொல்றாங்க அதெல்லா போடணுமா இல்ல அதெல்லா தேவயில்லயா
எல்லாமே தா
எல்லாமே வா
சன்ஸ்கிரீம் போட்டாலே போது
சன்ஸ்கிரீன் போட்டாலே போதுமாங்க
ம்
சேரிங்க
நல்ல சன்ஸ்கிரீனா இருந்தா சன்ஸ்கீம் மட்டு போது
அப்றோ அக்கா என்ன சொல்றாங்க சும்மா சும்மா சண்ட போட்றாய்ங்கா போல
ஆ அ
ம்
லைட்டா
ம் தெரியிதில்ல
ம்
அக்கா பாவல்லோ ம்
ஏ
ஏனா
ஏம்பவ்
எதா பாவோ
அ அ ஆ ஆ
ம் நீங்க போலா
யா
ம் உங்களுக்கு சமைக்க தெரியுமா
நல்லால
சூட தண்ணி தான
ஆ
இல்ல
அப்பறோ வேற என்ன சமைக்க தெரியு
அல்லாமே சமைக்கத் தெரியு
அப்டியா
ம்
சிக்கன் கொழம்பு செய்ய தெரிமா
நான்வெஜ்ஜ தவற
ஓ அந்த எல்லாமே அந்த நான்வெஜுக்கு வருன் நெனச்சே கேட்டே
வராது
சர் வேற பண்ணிர்
நா என்னென்ன நா என்னென்ன சாப்பிடுவோனோ அது எல்லாமே சமைக்க தெ
ஓ அப்படி அப்படி பண்ணிட்டுக்கா
ஆ
ஷவர்மா
சவர்மல்லா கடையில தா வாங்கிசாப்னு
அப்ப சாப்பிடுவீங்கள ஏ செய்ய தெரியாதா
தெரியாது நீங்க செஞ்சித்தரிங்களா
சிக்கன் சவர்மாதா நா சாப்புடுவே அவங்களுக்கு அது வேணுமா இல்ல
நா என்ன சவர்மா தான செஞ்சுத்தரணு
ஆ செய்ய தெரிஞ்சது அங்க சிக்கன் செவமாதா ஒங்களுக்கு மட்டு சாப்பட தெரிஞ்சதுதா சை இல்ல சாப்பிடதா சமைக்க தெரியுநீங்க அப்ப நானு சாப்பறதுதான எனக்கு சமைக்க தெரியு
பரவால்ல கத்துக்கலா தப்புல்ல சாப்டாதது கத்துக்கோ ம் ம்
ம் வேற உங்களுக்கு புடிச்ச சமையல் சாப்பாடு என்னென்ன
மேக்கி
மேகி அப்பறம்
ப்ரைட் ரைஸ்
ம் திரகு
வெஜ் பிரியாண்
அ ஹா அடுத்து
ஆ
ம்
தோச
ஆ
அவ்ள தா அ
வாவ் இத்தனா சமயலா தினமு வெரட்டி வெரட்டியா செமயா செய்வீங்க போல
ம் ம் அ
உம் எப்டி ஒரு ஒரு நாளைக்கு ஒன் ஒன்னு செய்வீங்களா ஒரு நாளைக்கு மட்டு இவ்ளோ செய்வீங்ளா
ஒரு வேளைக்கு இவ்ளோ செய்வ
ஓ ஒரு வேளைக்கு எல்லாமே செய்வீங்க சூப்பர் சூப்பர் உம் வேற லெவல் உங்கள கல்யாண பண்ணிகரவ குடுத்து வெச்சவன் நல்லா பாத்துகங்க சண்டல்லா போடாதீங்க சரியா ம்
ஆ ஓக்கே நா
ம்
ச்சு தரணு அவங்க தா முச்சு தருவாங்க
சேரி அவுங்க அப் அங்க பாருங்க அவங்களே சமச்சு தராகன்னா எவ்ளோ குடுத்து வச்சவங்க நீங்க அவங்கள்ட்ட போயி சண்ட போட்லாமா நீங்க அ ஏதா சண்ட போட்டா நா கால்ல கூட விழுந்து மனிப்பு கேப்பே தப் பில்ல சரியா அ
அவுங்ககிட்ட சண்ட போடாம வேற யார்ட்ட சண்ட போட முடியு
சண்ட போடுங்க அதுக்குன்னு ஒரு நாளைக்கு மேல எடுக்காதீங்க
அது அவங்க நடந்துக்கிறத பொருத்து
உங்களுக்காக ஓ வாழ்க்கயே தராங்க ச சமச்சில்லா போடுவாங்கங்கிறீங்க
ஒரு சமக்கிறதுக்காக சண்டப்போடாம இருக்க முடியுமா
சண்ட போடவே வேணான்னு சொல்லயே ஒரு சண்டய ஒரு நாளக்கு மேல தூக்கிட்டு போகாதீங்கதான சொல்றே
அது அவுங்க நடந்துக்கிற பொறுத்து தான மாத்த முடியு
அவுங்கதா உங்களுகாக வாழ்க்கயே தரம் போது என்ன இவங் உங்களு நீங்க இதுக்காக பண்ண மாட்டீங்ளா
பண்ண மாட்ட
சேரி ஓக்கேங்க நாம்ம கொஞ்ச நேரோ ஓய்வு எடுக்குற நீங்க பாருங்க
ஆ
டாடா
டா டா
ம் வெக்குறே
ம்